ஹலோ
ஆ நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கே நல்லார்க்கே
என்ன ஒரு போன் கூட பண்ண மாட்றீங்க
போன் பண்ணுவோன்னுதா இருந்த அப்டியே அடுத்தடுத்த வேலைல போன் பண்ணவே முடியல
ம் எப்போ வந்தாங்க வேலை இருக்கு
ஹ் ஒரே நெஞ்சு கரிப்பா இருக்குன்னு வந்து வாசல்ல உகாந்துருக்கனா என்னன்னே தெர்ல
ஆஹ் ஆஹ் என்னா சாப்ட்டீங்க
என்ன இன்னைக்கு சாம்பார் தா சாப்டே அதுக்கப்பறம் டீ குடிச்சே
ஆஹ்ஆ சில பேருக்கு சாம்பாரு அஹ் அதா சாம்பார் வாழைக்காள மா ளகாத்தூள் போட்டு செய்யறோம்ல அது இந்த வயிறுல புண்ணு இருந்ததுன்னா நெஞ்சு கரிப்பு குடுத்துரும்
ஓ ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்றோ ரொம்ப நாளுக்கு அப்றோ இப்பதா அப்டி இருக்கு எனக்கு இந்த மாரிலா நெஞ்சு கரிப்பல்லா இல்ல ஆஹ்
கஷ்டமான ஒரு விஷயங்க அது நாளா ரொம்ப அவஸ்தபட்டுருக்கே
ம்
தயிறு இருந்ததுன்னா அப்படியே குடிங்க
தண்ணியா வெச் கெட்டியா வெச்சேவா
ஆமா தயிர அப்படி இல்லன்னா பசுந்தயிர் நா சொல்றது நீங்க த சீரகம் சோம்பு ஒரு பட்டை கிராம்பு இதெல்லா வச்சு ஒரு பொடி ஒன்னுருக்கு பாத்தீங்ளா கேள்வி பட்டுருப்பீங்க அந்த பொடிய ஒரு ஸ்பூன் போட்டு குடிடுத்தீங்னா எப்பேர்பட்ட நெஞ்சு கறிப்பாந்தா நின்னுடு
எனக்கு பொடில்லா இல்ல என்னான்னா போடணுன்னு வேனா சொல்லுங்க நா இந்தா இப்ப போய் கொதிக்க வச்சு அத குடு ச்சிர்ர
நாலு சீரகோ சோம்பு பட்ட கிராம்பு மல்லி அஞ்சரை டப்பால உள்ள எல்லாத்தையு உள்ள அள்ளி போடுங்க
ஓகே
என்னா சாப்பிடற பொருள் தானே என்ன ஆவபோது
ம் இல்ல நீ ஏற்கனவே எனக்கு நெஞ்சு கரிப்பு
வேற எதாதுதாயிட போதா அதெல்லா ஒண்ணு ஆவதுங்க நீங்க என்னங்க எப்பவுமே செயற்கைய நம்புறீங்க நம்ம நாட்டு வைத்திய இயற்கைய நம்ப மாட்றீங்க
நம்பறத் நம்பாம இல்ல ஆல்ரெடி நம்ம ஒரு பிரச் சனையில இருக்கோ புது பிரச்சனைய நம்மளே கொதிக்க வச்சு குடிச்சிட கூடாது அதா
அதல்ல இல்ல இப்ப நாங்க என்னப் ப நா எதுக்கு சொல்ல வறேனா நாங்க ஒரு கடை வச்சிருக்கோங்க அதுல நல்ல நல்லப் பொருள்கல்லா வித்துட்டுருக்கோ வாங்கி விக்கிற வேல தா அதுல இப்ப புதுசா என்ன பண்ணிருக் இந்த மாரி இயற்கை பொருள்கள வச்சு இந்த கொழுக்கட்டை அந்த காலத்தில் செய்வாங்கள நம்ம பாட்டி அம்மாலா
ஆமா
இந்த மாரி முறையில சில உணவு வகைகள்லா நாங்க வந்து செஞ்சோ அதுக்கு அப்படி ஒரு வரவேற்ப்புங்க
ஆஹ் ஹ் ஹ்
பதா தெரியுது எனக்கு மக்கள்கிட்ட இன்னு அந்த பழமை அப்டிங்கிற ஒரு உணர்வு இருக்கு அதல்லா புடிக்குதே செஞ்சுதா ஆள் இல்லாம தா வந்து சாப்டாம இருக்காங்க மித்தபடி அவங்களுக்கு அவசர உலகம்
ஆ
ஆ அதுக்கு நா எதுக்கு ஃபோன் பண்ணா இப்ப உங்களுக்குன் கேட்டுங்க இத பத்தி பேசத்தா நா ஃபோனே பண்ணே இப்ப நீங்க பேசம்போதே எனக்கு ஒன்னு ரெண்டு டாபிக் கெடைக்குது என்னன்னா இப்ப அதுக்கு நா வந்து ரெண் நாளா வெச்சு பாத்துட்ருக்கோ மூ பண்ணிட்ருக்கோ இருந்தாலு அத இன்னு முறைப்படி செய்யணுன் ஆசப்படுறேனா அப்ப அதுக்கு வந்து ஒரு தலைப்பு எல்லா பொருளு இப்ப ரொட்டீனா ரொட்டீன் சொல்றோ அதுமாரி இதுக்கு என்ன தலைப்பு வெய்க்கலா அப்டின் யோசிச்சிட்டேருக்கே
ஒரு பேரா வெக்கலா அப்டின்ட்டா அவசர உலகம்னே வைங்க
அதா இப்ப நீங்க அவசர உலகத்தில் ஐந்து நிமிடம்னு வெப்பமா
நல்லாருக்கே இது கூட சூப்பரா இருக்கு
ஆ
ஆ அவசர உலகத்தின் உலகத்தில்
னா
அ ஒதுக்குங்கள்லா வேண்டா அவசர உலகத்தில் ஐந்து நிமிடம் அது நம்மளோட ரிலாக்சேஷனுக்கு நம்ம குடுக்கற மாரி இருக் கு நேமு என்ன ஐந்து நிமிடம் அப்டினு கேட்டுட்டு ஓ நல்லா என்னென்னல்லா இருக்கு அப்டின்ற மாரியு இருக்கு நம்ம கடையே நம்ம டெவலப் பண்ணி தா
நல்லா இருக்குங்கிறீங்ளா அந்த பேரு
நெஜமாவே நல்லாருக்கு
இல்லங்க வேற எதாது யோசி நீங்க நா சொன்னதையே புடிச்சு தொங்காதி நீங்க
இது எடுத்தோட்னே நாம அதா அடுத்தடுத்து பாப்போ பட் இது ஒன்ன சூஸ் பண்ணி வெச்சுக்குங்க
அவசர உலகத்தில் ஐந்து நிமிடங்கள்
ஆ அவசர உலகத்தில் அதே மாரியே நம்ம யோசிக்க வேண்டா வேற வேற யோசிப்போ என்ன கீர கீர வட அதெல்லா போடுவீங்ளா
ஆ உண்டுங்க ஆனா ஆயில்ல பொரிக்காத ஆ என்ன மொளக்கீர போடுவோ பொன்னாங்கன்னி கீர போடுவோ சிறுகீர போடுவோ
எல்லாமே கெடைக்குதா உங்களுக்கு அங்க
இங்க எல்லாமே கெடைக்குங்க கிராமத் கிராம தான நாங்க அதுல கொஞ்சோ வளர்ந்த பகுதியில இருக்கோ அவ்ளோ தா அதனால கெடைக்கு என்ன காசு கொஞ்சோ கூட இருக்கு சும்மா ஒரு நாலு கீர வெச்சுகிட்டு ப முப்பதுருவாங்கு வாங்க அப்டி
பரிணாம கிராமம் நல்லாருக்குல்ல
பரிணாம கிராமம் வேணாங்க நல்லால்லங்க ஆ பரிணாமம் பரிமளா பரிமா பரிமாணோ
சேரி
ஆ எங்கே போகிறோ
அதுவு நல்லாதா இருக்கு
என்னங்க எது சொன்னாலு நல்லா இருக்குங்றீங்க
யோசிச்சு பாத்தா எங்கே போகிறோம் நல்லாதா இருக்கு
ஏனா இப்ப எங்க கடைலே இதையு வெச்சு நா எண்ணெய்ல போட்டு பொரிக்கிறதையு விக்கிறங்க அதா நம்மளே ஆப்பு வெச்சிக்ட்ட மாரி ஆயிட கூடாது
கரெக்ட்டு தா அதப்பா அது இதியு வெச்சுக்கிட்டு அதையு பத்தி பேசிட்ருந்தம்னா நம்மள அ அ
உங்கள் விருப்பம்
ஆ அது நல்லா இருக்கே உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பத்த சூஸ்ல வைங்க மத்த ரெண்டுத்தையு ரிஜெக்ட்ல வைங்க
உங்கள் விருப்பம் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்ன்னு போட்ருவோமா
வேண்டா வேண்டா அது நல்லால்ல ஆ அதுல வேற என்னல்லா செய்யலான்ருக்கீங்க பேர சூஸ் பண்றது நம்ம அப்புறோ சூஸ் பண்ணிப்போ அதுல என்னல்லா நீங்க வெக்கலானு ருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க ஃபஸ்ட்டு
இனிப்பு குழி பணியாரோ பைத்தம் பருப்புல
அய்யய்யோ சூப்பரு ஆ
சின்ன ஆப்போ குட்டி ஆப்போ தேங்கா பாலோட
குட்டி ஆப்போனா அது அது ப்ரிப்பரேஷன் எப்படிங்க உங்களுக்கு சரியா வருமா அது மினி ஹோட்டல் டைப்லல்லா வந்துரு அ
வந்து ஸ்நேக்ஸு
ஓ எப்பிடி இந்த சின்னதா இந்த ஒரு பவுல் மாரி விக்குதே அதுல ஒண்ணு வச் சு குட்டி ஸ்பூன் வச்சு குடுத்துருவீங்களா சூப்பர் போங்க டிஃபன்னாம் ஈவினிங்க்கு ஒரு டிஃபன் கணக்குல ஒரு இது நல்லாதா இருக்கு
அப்புறோ ஆ நிம்மதி சிற்றுண்டி வச்சிருவோமாங்க
ஆ ஆ ஆ சிற்றுண்டி நல்லா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நிம்மதி
நிம்மதி சிற்றுண்டி என்ன ஒரு பேரு அம்பள மாட்டுது இவ்வளோ
அது டக்குன்னு வரு டக்குன்னு வரு அது எப்படி தெரியுமா நம்ம கொழந்த பிறந்தோனே பேர் தேடுவோ ஆயிரம் பேர் வப்போ வெக்கறத்துக்கு யோசிப்போ அப்பல்லா கெடைக்காத பேரு நம்ம புள்ளைக்கு பேரு வச்சு அது வே அது வயசுல வெளாண்டுட்டு ட்ருக்கு இந்த பேரு வெச்சிருக்கலா அப்டின்னு தோணு ஏழாம் அறிவு என்ன ஏழாம் அறிவு
ஆறு அறிவுல யோசிக்காத விசியத்த ஏழாம் அறிவ பயன்படுத்தி இத வாங்கி தின்னு
ஆ வெச்சிருலா வாங்க இவ்ள சூஸ் பண்ணி வச்சீங்க அந்த லிஸ்ட்ல வச்சி இங்க சேத்துங்க அப்புறோ வெக்கலா ஏழா மறிவு
ஆ நிம்மதிக்கான வழி
ஆ ஆ அதுனா வேண்டா அது வேண்டா
ஆ
அவசர உலகத்தில் ஐந்து நிமிடம்
உணவே மருந்து
உணவே மருந்து இதெல்லா கேட்டிருக்கோ தனே அடுத்தடுத்து நம்ம பாப்போ சேரி குழிப்பணியாரோ இந்த அந்த பேர் கதைய விட்டுருவோ அங்க வாங்க சொல்லுங்க எனக்கத திங்கனு பசி இவ்வளோ நெஞ்சு கருப்பிலேயு நா வந்து சாப்பாட பத்தி கேக்குறே பாத்தீங்களா இல்லையா
ஒரு அற அளாக்கு பச்சரிசி ஒரு அற அழாக்கு புழுங்கரிசி ரெண்டு ஆ ஒரு அற அ அழாக்கு கு பைத்தம் பருப்பு ஒரு அழாவுக்கு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையு நைட்டே போட்டு ஊற வச்சு
ஆ இங்காருங்களே இங்கே பாருங்க இந்த மாரில்லா சொல்ல கூடாது உங்களுக்கு குழி பணியாரோ வேணுமா எங்க கடைக்கி வாங்கன்னு கூப்புடணு குழி பணியாரோ செய்ய கத்து குடுத் தீங்கன்னு வச்சுக்கங்க அப்பறோ நாங்களே வீட்டுல செஞ்சி தின்னுடுவோ
நாங்க எங்க இருக்கோ என்ன அப்டி வந்து கத்துக்கிட்டு கட போட்றமாட்டீங்க கட போட்டாலு எனக்கு பிரச்சன வராது அது
ஆமாமா ஒரு ஒரு இதுலயு ஒரு ஒரு சூட்சமோ இருக்கு
ஏங்க கொள்ளந்தெருவுல போய் ஊசி விக்கலாமாங்க
கொள்ளந்தெருவுல ஊசி வித்தாலு ஓடுற ஓடுற கொள்ளந்தெருவா பாத்து விக்கணு
ஆனா இப்ப எங்க வித்தாலு ஓடுங்க மக்களுக்கு அப்டி போயிட்டு இருக்கு விழிப்புணர்வு
ஆமா ஆமா ஆமா
கொள்ளந்தெருவுல உள்ள அத்தன பேருமே ம் கொள்ளந்தெருவுல உள்ள அத்தன பேருமே ஊசி செஞ்சி வீட்டுல வச்சிருப்பானுவ
ம்
அதனால நம்ம வித்தா ஓடாது அதா அதுக்கு அர்த்தோ உண்மையான அர்த்தோ
அதுக்கு உண்மையான அர்த்தோ அதுதா
ஆனா இங்க நமக்கு எப்டின்னா இங்க ஒண்ணுத்துக்கு குழி பணியாரல்லா செய்ய தெரியாது
இல்ல செய்யவே தெரிஞ்சாலு இப்ப இருக்கிற காலகட்டோ எப்டி தெரியுமா செய்யவே தெரிஞ் சாலு நா ஒரு தட தா முயற்சி பண்ணுவே அடுத்த தட ஆமா அங்க போய் குழிபனியாரோ வாங்கி சாப்ட்ரு போனா ஆச தீந்துட்டு இதுக்கு வேற அர மணி நேரோ நின்னு நா மெனக் கெட முடியுமா அப்டிங்கிற மாரி ஆயிடுது சில இடங்கள்ல நம்மளுக்கு நேரமு இருக்குறதில்ல ஓடிட்டே இருக்கமா அப்ப எதா ஆசப்பட் றத வாங்கியாது தின்றுவோ நம்மளால செஞ்சு திங்க தா நேரோ கெடக்கல எதயோ வாங்கியாது திண்ருவோ ஆ சாப்பாடு எனக் ரொம்ப புடிக்கு சமைக்க தா தெரியாது சாப்ட புடிக்கு
சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சாப்ட முடில சாப்ட தெரிஞ்சவங்களுக்கு சமைக்க முடில சேரி ஒரு நாள் கெளம்பி நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடைக்கு வாங்க சேரி நம்ம அத கண்டினியூ பண்ணுவோ குழிப்பணியாரோ
ஆ கொழிப்பனியாரோ வைக்கணு கொழுக்கட்ட மினி ஆப்போ
கொழுக்கட்ட இன்னொன்னு கேட்டுங்க தேங்கா பூரண கொழுக்கட்ட
ஆ ஓகே ஓகே ஓகே ஆ
வெள்ள வெள்ளேர்ன்னு பஞ்சு எப்டி இருக்குமோ அப்டி கலர்ல உள்ளார தேங்கா வெள்ளம் பாகு நிறுத்தி செய்றது ஆ சும்மா போடக் கூடாது பாகு வச்சு கட்டி பாகு வச்சு போடணு தேங்கா வெள்ள கொழுக்கட்ட எப்டி வாய் ஊருதா ஊத்தீட்டா துணி இருக்கான்னு பாருங்க பக்கத்துல
ஆ அடுத்து அடுத்த லிஸ் ட் போது போது பெருசா போய்கிட்டே இருக்கு ஆ
கேழ்வரகு
ஆ
புடி கொழுக்கட்ட
ஓ ஆ இது நாங்க இங்க எங்க சைடுல பாத்துருக்கோங்க இந்த மாதிரி கேழ்வரகு கொழுக்கட்ட சைஸ் எப்டின்னா கொழுக்கட்டனா அப்டி கையால புடிச்சு வக் கிறோல்ல நம்ம அப்டித்தான பாத்துருக்கோ இது எப்டி தெர்மா பண்ணிருந்தாங்க
ஆ
இந்த கட்லெட் இப்டி நீட்டு நீட்டா ஒரு கட்லெட் செய்வாங்கல்ல ரவுண்டு் கட்லட் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இப்டி நீளமா ஆ அந்த மாரி அந்த ஷேப்ல பண்ணிட்டு அத அவிச்சு ஒன் பை ஒன்னா இப்டி ஸ்டெப்பா ஃபஸ்ட்டு ஒரு பத்து அதுக்கு மேல ஒம்போது எட்டு ஏழு அழகாருக்கு பாக்கும்போதே அந்த மேல உள்ளது நமக்கு தா நமக்கு தா அந்த மேல உள்ளது அவ்டிங்கற மாரி போனொன்னு ஒன்னு கைல தூக்குற மாரி அது என்னன்னு கேட்டா கொழுக்கட்ட ஆ கொழுக்கட்ட அது அவ்ளதா பட் அதோட அந்த அப் அ ச் இந்த ப்ளேட்டிங் பண்றதுக்குன்னு ஒரு தெறம வேணு அதுதா போனோனு அட்ராக்ட் பண்ற மாரி அத வச்சிருந்தாங்க அடுத்தது என்ன பண்ணிருந்தாங்கனா ஒரு பக்கோ அது நீங்க சொல்ற மாரி இன்னொரு பக்கோ வந்து அந்த ஷேப்ப பாத்துக்கங்க
ம்
இந்த நீங்க மரி எண்ணெய்ல பொறிக்கிற பலகாரமு தனியாக வச்சுருக்காங்க தா அவுங்குளு பட் நம்ம பார்வைக் க்கி பட்ற மாதிரி இந்த இனிப்பு பூரண கொழுக்கட்ட அந்த எலையோட அப்டே ஒரு பக்கோ அப்டே லைனா அந்த அது அந்த எல ஒரு மாரி இப்டி ஹார்ட் ஷேப்ல தான இருக் க்கு பூசற எலைல தான பண்ணுவாங்க அந்த வாழ யே ஒரு பக்கோ அப்டி நீட்டிட்டு இருக்குற மாரி அப்டியே சுத்தி இப்டி ரவுண்ட் பண்ணி ஒரு ப்ளேட்ல வைச்சுட்டாங்க அது எப்டி இருக்கு பாக்க ம்ச் எல்லாமே நடுவுல இப்டி வந் து அந்த ப்ளேட்ட பாத்தோன்னே நமக்கு குடுக்குற மாரியே இருக்கு அது அந்த தட்டு
சூப்பர் சூப்பர் ஆ
அட்ராக்ஷனா இருந்துது நா அப்பதா நெனச்சே பரவால்ல ஒரு ஒரு டெவலப்மெண்டுங்குறது இது தா ஒரு காசு எல்லாருமே ஒழைக்கிறோ எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல ஆ சம்பாதிக்கிணுன் நெனைச்சு ஒழைக்கிறோ ஸ்மார்ட் ஒர்க்ன்னு ஒன்னு இருக்கு ஹார்டு ஒர்க்
ஹார்டு ஒர்க்கு வேற ஸ்மார்ட் ஒர்க் வேற உண்மையாவேங்க நல்ல ஒரு விழிப்புணர்வ நீங்க குடுத்துட்டிங்க இப்ப எனக்கு நா வச்சன்னா இப்ப நம்ம கடைல வேல பாக்குறாங்கல என்ன பண்ணுவாங்க தூக்கி கொட்டிடுவாங்க குமுட்டா அ நீ சொன்னிங்க பாத்தீங்களா அந்த அசம்புள் அப்டிங்கறது ரொம்ப முக்கியோ ஒரு விஷயத்துக்கு ரைட்டுங்க க வெரி குட் வெரி குட் ம்
ம் அது வந்து எனக்கு நா நா ஒரு கஸ்டமரா அங்க போயிருந்தே ஏ பார்வைக்கு அது புது